ஹலோ
ஹலோ
கேக்குதா எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டே பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரே நாய்ஸா இருக்கு
அ பசங்க டீவி பாத்தா ஆமா டிவி பாத்துட்ருகாங்க பசங்க
யா வாய்ஸ் கொஞ்சோ பிரேக் ஆயி பிரேக் ஆயி கேக்குது கிளியரா கேக்க மாட்டுது ஆ இப்போ ஓகே நல்லா கேக்குது ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா உங்ளுக்கு கனைக்ஷன் சரியில்லன் நெனைக்கிறங்க